ஹாய் சிஸ் சார் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்டாச்சுங்க நீங்க
ஆஹ் இப்பதா கொஞ்ச நேரோ முன்னாடிதா சிஸ்டர் சாப்ட்டே
ஓகே ஓகேங் சிஸ்டர் ஓகே
சாப்ட்டீங்க
ஆஹ் நான் வந்து ஃரைட் ரைஸ் சாப்பிட்டே சிஸ்டர் நீங்க
ஃப்ரைட் ரைஸ் ஆ ஸ்பெசல்தா நா இட்லிதா சிஸ்டர் சாப்ட்டே த்த
ஓகே ஓக்
ம் அப்புறம் உம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஃப்ரைடே தான இன்னைக்கு என்ன நீங்க சிக்கன் ரைஸ் சாப்ட்னேனு சொல்றீங்க
அது சும்மாதான் சிஸ்டர் நான் வந்து எப் ப்ப வீக்லி நாங்க ஃபிரைட் டே வந்து எதாவது சாப்பிடுவோம் வெளிய வாங்கி சாப் சாப்ட்றுவோம் அந்த மாரி வந்து இப்ப வாங்கி சாப்ட்றுவோம் உம்
சேர் சேர் இல்ல ஒரு சிலர் வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க ஃப்ரைடே சட் டே பாத்தீங்னா நான்வெஜ் சாப்பிட கூடாது ஓ அப்டிங்ளா சேர் சேர் உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லா ரொம்ப புடிக்கும் சிஸ்டர்
ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப புிடிச்சதுன்னா அந்த மஞ்ச் இருக்கும் இல்லைங்களா மஞ்ச் பிடிக்கும் டை ரி மில்க் பிடிக்கும் மஞ்ச் மேக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ப்போ வந் ப் புதுசா இப்பதா வந்திருக்கு ஆஹ் அது புடிக்கு அப்புறமா இது இந்த லிட்டில் ஹார்ட்ஸுனு ஆஹ் கேள்விப்பட்ருக்கீங்களா ஒரு ரெட் ஆஹ்
ஆமா குட்டி குட்டி ஹார்ட் அந்த பிஸ்கட் சொல்றீங்ளா ஆஹ் மேல கூட அந்த சுகர் டாபிக்ஸ் மாரி போட்ருக்கோம் உம் ஆஹ் நல்லாதா இருக்கும் உம்
அஹ் உங்களுக்கு என்ன பிடிக்கும்
எனக்கு ஸ்நாக்ஸ்ன்னு இருந்தானே ஏன் நீங் சொல்ற மாதிரி எனக்கு வந்து சாக்லேட் ஐட்டம்ஸு கேக் ஐட்டம்ஸு ஆஹ் இதெல்லாமே புடி தோ ஆஹ் வந்து எது புடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கேக் அந்த லட்டு இதெல்லாம் இருக்கும்ல்ல ப
லட்டு லட்டு புடிக்காதுங்ளா
பூ லட்டு இந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம் இருக்குல அந்த மாரி
ஆஹ் ஆஹ்
வந்து இந்த இந்த மாரி புடிக்காது ஸ்பெஷலா என் ல்லா ஸ்வீட்ஸ் வந்துமே ஒரு பாத்தீங்களா டிப் டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட் வெரைட்டியஸா இருக்கும்ல அது புடிக்கும் ஆனா வந்து இந்த தன் அந்த லட்டு ஒரு ஜாங்கிரி இதெல்லா புடிக்காது ஏன்னா விசேஷத்து அதையே குடுத்து குடுத்து எப் ப்ப எனக்கு லட்டு ஜாங்கிரிலா வெறுக்க வச்சுட்டாங்க அதுவு இல்லாம அது வந்து சாப்ட்டா ஒரு ஒரு மாரி ஆயில்ல ஃப்ரை பண்ணின்றதுனாலயா இல்ல அதிக ஸ்வீட்னாலே தெரில ஒரு மாரி இருக்கு ஆனா இப்ப இந்த ஐஸ்கிரீம்ஸ்சு இந்த தெல்லா சாப்ட்ட எனக்கு அப்டி இருக்காது அன்லிமிட்டடா நாம மட்டு சாப்டுட்டே இரு ஆஹ
ஆ நீங்க ஸ்வீட்ஸ்ன்னு சொன்னது இப்போ நான் ஞாபகம் வருதுனா எங்ள் பிரௌனி பண்ண வீட்ல பிரௌனி பண்ணி சாப்ட்டோ உம் ஆமா நான் அத கேக் நான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கே க்கே அதாவது பேஜ் ஓபன் பண்ணி நானே சேல் பன்றுக் கேனா ப்ரௌனி சாப்ட்டு ரொம்ப நாளாச்சி ன்னு வீட்ல சொன்னா வீட்டுல இப்போ இன்னைக்கு பண்ணே பிரவுனி
ஓ நீங்க அப்ப வந்து உம் வீட்லே வந்து து ரெடி பண்ணி ஆ ஆமா ஓ பாத்த எனக்கு இந்தமாறி ஒரு ஃப்ரெண்டு கெடச்சிருக்காங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னென்ன ஸ் ஐட்டம்ஸ்லா நீங்க செய்வீங்க
எல்லா கேக்குமே பண்ணுவேன் சிஸ்டர் எனக்கு வந்து ஏதாவது கஸ்டமைஸ்டா கேட்டாங்கன்னா அந்த டிசைன் அவங்களுக்கு கேட்ட மாரி செஞ்சு தருவேன் இல்ல ஏதாவது டிஃப்ரெண்டா பிளேவர்ல கேட் ட்டாங்கன்னா அதுவு பண்ணுவே அப்டியே கொஞ்ச -கொஞ்சமா உம் எங்க டிஸ் பண்ணுவ
ஓ ஓ இல்ல ஒரு சில இப்ப அந்த இந்த டிஸ்ட்ரிக் விட்டு இந்த டிஸ்ட்ரிக் அந்த மாரியா இல்ல ஒரு அந்
அதாவது கேக் இருக்கு இல்லைங்களா அது வந்து சீக்கிரோ உருகிடும் அதனால நா வந்து இதுக்கு நம்ம சரவுண்ட்ல சரௌண்டிங்ல மட்டும்தா பண்ண முடியு இதுவே பிரௌனி வந்து நம்ம அப்டி இல்ல எங்க வேணா குடுத்துக்கலாம் ஹா அளோவர் தமிழ்நாடே பண்ணிக்கலாம் உம்
ஓகே ஓகே பிரௌனில என்னென்ன வெரைட்டிஸ் செய்வீங்க நீங்க அதுல இருக்குல்ல
மில்க் சாக்லேட் பிரௌனி அப்றோ வந்து ட்ரிபிள் சாக்லேட் பிரௌனினு சொல்லி அதுக்கப்புறோ வந்து நட்ஸ் ஒவர்லோடு இந்த மாரி நெறைய இருக்கும் இருக்குங்க எனக்கு சரியா டக்குனு ஞாபகோ வரமாட்டுது இது இன்னைக்கு நா பண்ணது வந்து ஆ ஒயிட் சாக்லேட் போட்ல மில்க் சாக்லேட்டும் டார் சாக்லேட்டும் போட்டு
ஆ ஹா யாரு நானா நானு இந்த வீடியோஸ்ல பாத்துருப்பனா எனக்கு கோப்படியே சாப்பிம் போல இருக்கும் நான் வந்து ஆனா வீட்டுல ஒன் எங்க வீட்ல ஓவன்லா இல்ல சும்மா ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணே அந்த
உம் உம்
பர்ஸ் சும்மா ஒரு ட்ரை பண்ணே ஆனா அது வந்து சரியா வந்து ஆவுல அந்த ஓ ஓவன்ல நான் வந்து இட்லி குண்டால இப்டி வச்சு நான் எப்டி வச்சேன்னா உப்பு போட்டு அதுக்கு
அப்டிதா அப்டிதாங்க நானும் பண்ணுவா முன்னாடிலா
ஆனா வந்து ஆனா அது உப்பு என்ன மேல குக் ஆயிடுச்சு நடுல குக் ஆவாத மாரி ஒரு மாரி இருந்துச்சு என்னன்னா உப்பு கலரே சேஞ்ச் ஆயி சீயின்
ஆமா உப்பு சேஞ்ச் ஆயிடு நீங்க டூ டைம்ஸ் மேல அந்த உப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடாது மறுபடியும்
நா அதுல ஒன் டைம் தான் செஞ்சே அதுக்கப்புறோ செய்யவே இல்ல ஐய்யயோ இதுக்கப்புறோ செய்ய கூடாதுடி ஏன்னா வந்து சரியா குக் ஆகல அது நா அது வந்து நா என்னா பண்ட்டே அப்படியே வச்சுட்டே பஸ்ட் வந்து ஹீ்ட் பண்ணிட்டு அதுக்கப்பறம்தா நா சொல்வா
ஆமா அப்படிதா பண்ண சொல்லுவாங்க ப்ரீஹீட் பண்ண சொல்லுவாங்க
ஆமா நான் பண்ணவே இல்ல நான் என்ன பன்ட்டேன் அப்டியே வந்து ஆன் பண்ணிட்டு உப்பு கூட்டி அப்டியே வச்சுட்டு வந்ட்டேன் அதனாலயா என்னாணு தெர்ல பட் இருந்தாலு மேல ஒரு கு க்கா எதுதுக்கு உள்ள கொஞ்சோ குக் ஆவாத மாரி அந்த அந்த ஸ்பான்ஜ் மாரி வருன்னு சொல்வாங்கல்ல கேக்கு அந்த மாரி எல்லாம் அல்ல சோ அத் அதனால நான் விட்டே சரி நெக்ஸ்ட் டைம் ஓவன்ல்லாம் வாங்கிட்டு ஏ அதுக்கப்றமும் ட்ரை பண்லாம் அப்டி ம் ம் அந்த மாரி வீட்லயே வந் ஃத்து இந்த இந்த ஃபோன் டா எது மோமோஸ்சு இதெல்லா எனக்கு செஞ்சு சாப்படுறது பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்க அந்த மாரி வீட்ல ஏதாச்சு செய்வீங்களா
போண்டா இல்லாமா ஆஹ் செய்வங் செய்வங்க எப்டினா ஆ ஆ ஆ இப்போ இந்த கேபேஜ் போனாலு புதுசா இப்போ டிரெண்டாயிட்டுருந் அது முன்னாடியெல்லா ஆரஞ்ச் கலர்ல பன்ணுவாங்க பாத் த்துருக்கீங்ளா
ஆமா
அது எனக்கு ரொம்ப புடிக்கும் அது வேணா நான் ஒரு டைம் செஞ்சிருக்கேன் அதிகம் வந்து ஒன்னும் அம்மா வீட் வீட்ல சாப்படுவே இல்ல அத் அத்த வீட்டுல சாப்பிடுவேன் நான் அதிகமா தனியா செஞ்சது இல்லங்க
ஓ அ நான் வீட்ல வந்து போண்டாலே டிஃப்ரெண்ட் இது கோதும போட் தே கோதுமை நம் நம் நம்ம மாவு வந்துட்டு நம்பளே ரெடி பண்றது தான சோ அந்த மாரி அதுல வந்து டிஃப்ரெண்ட் எ என்னென்ன வீட்ல இருக்கோ அத வச்சு செஞ்சு பாப்
பாப்ப ஓகே ஓகேங்க
அஹ் அப்புறமேட்டு ஒரு தட மொமோஸ் செஞ்சே அது வந்து நல்லா இருந்துது நெறைய நான் வந்து வியூஸ்ல இருந்து பாத்துதா அத வச்சுதா வந்து செய்வே அது வச்சுதா அதே மாரி கெடையாது அதுலயே வந்து நம் வீட்ல என்னென்னல்லா இருக்கோ அதெல்லா அது வந்து ஆனா நல்லா இருந்துச்சு சு அப்றோ நெஜமா மோசமாதா இருந்துச்சு போண்டாவு ஆனா அதுல வீடியோஸ்ல ஒரு மாரி காட்டுவாங்க ஆனா செரி நம்ம வீட்ல இருக்கறத மட்டு வச்சு செஞ்சு பாக்லா அப்டி செஞ்சு பாத்திருக்கே அதுவு நல்லா வந்திருக்கு ஆனா கேக் ஐட்டம்ஸ்தா நெறைய டிஃப்ரெட் டிஃப்ரண்ட் சொல்வாங்க பிஸ்கெட் வச்சு செய்றத்து ஆனா அதெல்லா எனக் நல்லா வராதுன்னு நெனைக்கிறே நல்ல
ஆஹ் ஆஹ்
மத்தபடி அந்த பால் கொழுக்கட்ட இதெல்லா வந்து செஞ்சிட்டுருக்கே நீங்க இந்த பச்ச பயிறு பாயாசோ அதெல்லா நான் வீடியோஸ் பாத்துதா செஞ்சே அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துது அப்புறோ என்னா வந் எங்க அம்மா ஒரு உளுந்து சி உளுந்து பச செய்வாங்க காலை அது வந்து புடிக்கு உங்களுக்கு இதுமாரி
ஆஹ் உளுத்தங்கஞ்சி செய்வாங்க உளுத்தங்கஞ்சி தான சொல்றீங்க ஆஹ் அ தா அது ரொம்ப ஹெல்தியானது அத செய்வாங்க நானு செய்வேன் வீட்ல ம் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் செய்வ
பச்ச பயிறு
அதுதா அப்றோ பச்சப் பயிறு பா பச்சப் பயிறு பாயாசோ நா கேள்விப்பட்டது இல்லைங்க இப்பதா கே கேள்விப்பட்றே ஆஹ் பருப்பு பாயாசோ கேள்விப்பட்ருக்கே பச்சப் பயிறு எனக்கு தெரியல எதுங்களா உங்களுக்கு ஹலோ
ச்ன்னு நெனைக்கிறே
எனக்கு கேக்குதுங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்க சிஸ்டர் எனக்கு
ஆஹ் உங்க வாய்சு எனக்கு திடீர்னு வந்து ஸ்டெக் ஆயிடுச்சு கே
அப்டிங்களே துங்களா
ஆஹ் இப்ப நல்லா கேக்குது சிஸ்டர்
அதுதான் அப் பச்சப்பயிறு பாயாசோ நா கேள்விப்பட்டது இல்ல இந்த பாயாசோந்தா நா கேள்விப்பட்டிருக்கே அ அதாவது இந்த பாசிப் பருப்புல பண்ணுவாங்கல்ல பருப்பு பாயாசோன்னு சொல்லி சொல்லுவாங்க அத ஓஓஓகே ஓகேங்க ஹஹா
நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம்
ஆஹ் பண்ணி பாக்குறேன் கண்டிப்பா
உம் வேற என்ன ஸ்பெஷல் நீங்க செய்வங்க இப்ப இந்த கேக் ஐட்டம்ஸ் சல்றீங்க இந்த புட்ல என்னடி டிஃப்ரென்ட்டா ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஃபுட்டுல ஏதாவது டிப்ரெண்டா பண்ணிட்டுதா இருப்ப இப்ப வந்து சில காய எல்லாம் வந்து வித் வீட்டு்ல சாப்புட மாட்டாங்க இல்லிங்ளா அதுல வந்து முட்டை புடிக்கு வீட்ல எல்லாருக்கும் அப்டிங்றப்போ அந்த கால்ல கொஞ்சம் முட்டை போட்டு ஒரு ரெண்டு முட்டை போட்டு பண்ணேன்னா சாப்டுறுவாங்க அந்த காய கே சச்சல மாறி போயிடுமா அதனால அத சாப்புட்டுருவாங்க ஸ்ஓ அந்தமாதிரி டிப்ரண்டா கொஞ்ச கொஞ்ச ட்ரைபண்ணுவே என்ன ஒண்ணுனா இந்த பலகாரங்கள்ல என்ன செய்வேன்னா உருள கிழங்கு போண்டா செய்வேன் அதுலா
ஆ ஆ உருளைக்கிழங்க வச்சு போண்டாவா
அதான் முசல்லா போண்டா சொல்லுவங் ல உருளக்கிழங்கு போண்டான்னு சொல்லி அதுதான் அது பண்ணுவே
உம் வேற
வேற ம் வேற டீ காஃபி அடிக்ட்டு நீங்க ஆ
கேக்லயே வந்துடிப் சிம்பிளா ஆனா ஈஸியா சூப்பரா இருக்கும் அந்த மாரியான டிப்ஸ் உங்கள்ட்ட இருக்கா
சிம்பிளானா ப்ரௌவுனி தாங்க சிம்பிள் இருக்கறிறதுலே சிம்பிள தான் சீக்கிரம் பண்ணிடலா கேக்க விட ஆஹ் ப்ரௌனிதா ஈசி ஓவன் இல்லாமயே பண்லா நான் குக்கர்லதா ஃபர்ஸ்ட் பண்ணுன குக்கர்ல வச்சு அந்த அந்த உப்பு இருக் க்கில்லைங்களா உப் உப்பு போட்டு அந்த ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு அது வச்சு அது மேல அந்த நம்ம பண்ண பேட்டரி ரெடி பண்ணத வச்சு உள்ள வச்சோனா ஒரு முப்பது நிமிஹோ அவன் எத என்ன டைமோ அதே டைம்ந்த இதுலயும்
ஓகே -ஓகே- ஓகே சிஸ்டர் நா ட்ரை பண்ற ரொம்ப அ ஹாப்பி சிஸ்டர் தேங்க்யூ உங்க கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி ஆ ஓகே பாய் ம் ம்